ஹலோ ஆ வணக்கமா நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நாளா போனே கானோ
போன் பண்ற நேரம் இல்ல வீட்டு வேல நடந்துட்டு இருக்குல அதுல ரொம்ப பிஸி ஆயிட்டோ
ஓ அதா அதா ஆமா கேள்விப்பட்டே வேல பாத்துட்டு இருக்கீங்கன்னு சேரி சேரி பசங்கயெல்லா என்ன பண்றாங்க ஒருதெனமோ இந்த வருஷ பத்தாவது முடிச்சிட்டாந்தான
ஆமா ஆமா முடிச்சிட்டா ஒருத்த பன்னெண்டாவது முடிச்சிருக்கா ரெண்டு பேரையு ஆ ஒ சின்னவன பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதா இல்ல தொழிற்கல்வி மாரி சேத்து விட்றதான்னு தெரியல பெரியவனா என்ன படிப்பு சேக்கறதுன்னே எனக்கு ஒண்ணுமே தெரியல
ஃபஸ்ட் நீங்க உங்க குழந்தைங்களோட மார்க் ஒரு நல்ல மார்க் வந்திருக்கா அத பாத்துட்டீங்களா என்ன மார் க்கு ரெண்டு பேரு ஒரு ஆவரேஜா எடுத்திருக்காங்கல்ல
ஆ பரவாயில்ல ஒரு சரா சரியா அ அரசு சம்பந்தமா அப்ப ஒரு சலுகைகள் கிடைக்கிற அளவுக்கு தா ரெண்டு பேரு மார்க் எடுத்திருக்காங்க
ஆ நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க ரெண்டு பிள்ளைங்களையு கூப்பிட்டு வச்சு பேசுங்க ஏன்னா நம்ம கட்டாயப்படுத்தி ஏதோ ஒன்னுல சேத்து விட்டு நம்ம விருப்பத்துக்காக அவங்கள அப்புறோ படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு சரியா அவங்களுக்கு ஒரு விருப்ப இல்லாத படிப்பு அது கோனல தா போவு ரெண்டு பிள்ளைங்குமே நீங்க தனித்தனியா கூப்பிட்டு வச்சு ஃபஸ் ட்டு போய்டுங்க உனக்கு என்னா விருப்ப இருக்கு நீ என்னப்பா படிக்கணும்னு ஆசப்பட்றன்ட்டு சின்ன பையன ஃபஸ்ட் கேளுங்க அவனுக்கு எப்டி ஒரு அறிவிய எல்லா விருப்ப இருக்கா இல்ல கணிதம் சார்பானது எடுக்கலாமா இல்ல காமஸ் குரூப் அப்டி ஆசப்பட்றானா இல்லன்னா டைரக்டா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அவ விரு ப்போ என்னவா இருக்கு
ரெண்டாவ கேட்டரிங் படிக்கலா
ஆ உங்க குரல் ரொம்ப மங்கி கேக்குதுமா
சமையல் கலை வந்து விருப்ப இருக்கு அப்டின்னு சொல்லி இருக்காமா
ஓ இது நல்ல விஷயமா இருக்கு அதுவு இல்லாம அத நம்ம கிண்டல் அடிக்கணு அவன வந்துட்டு ஆ டிஸ்கரேஜ் பண்ணணு எல்லா அவசியமே கிடையாது காரண என்னன்னா இப்ப அது வந்துட்டு நல்ல ஒரு வருமான தர தொழிலாவே இருக்கு அது படிக்கிறதுக்கே பல துறைகள்ல்லா இப்ப வந்துட்டு தானே அதனால ரொம்ப விருப்ப இருக்கு ஆர்வ இரு க்கு அப்டிங்கு போது நிச்சயமா படிக்க வைங்க அந்த சமையல்னாலுமே வந்துட்டு இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ன்னு போயிட்டு படிக்கிறாங்கன்னா பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சமைக்கிறதுக்கு ஆனா பயிற் ச்சி எல்லா கொடுக்குறாங்க அதே மாதிரி கப்பல வேல பாக்கற துக்கு எப்டி உணவு சமைக்கனு இந்த மாரி பயிற்சிகள் எல்லா கொடுக்குறாங்க தான
ஆமா கண்டிப்பா ஒவ்வொரு துறைக்கு தனித்தனியான சமையல் கலை படிப்பு இருக்கு ஆ இதுல வந்து எ பைய வந்து வெளிநாடுகள்ல உள்ள படிப்பு தா படிக்கணு அதுலதா எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு அவ சாப்பிட்றதே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உணவு வகைகள் மாரி தா செஞ்சு கேட்பா அவனே இப்ப செல்லுல எல்லா பாத்து அவனே செஞ்சுக்கிறது அதுல நாட்ட இருக்கனால நா அதுலயே சேத் து விட்டுறலா அப்டின்னு நினச்சிட்டு இருக்க
ஆனா தனிப்பட்ட முறையில என்னோட கருத்து என்னனா என்னதா வந்துட்டு ஒரு பத்தாவ்து முடிச்சுட்டு போனாலு சமையல் நல்லா செஞ் சமைச்சிடுவாங்க ஆனா வந்து அங்க ஒரு வெளிநாட்ல ஒரு வேல பாக்கணு இல்ல ஒரு கப்பலேலா வேல பாக்கணுனா பல மொழி பேசுறவங்க இருப்பாங்க ஆனா இப்போ உலகமுறா பாத்தீங்கன்னா ஒவ்வொர்த்தரு ஒவ்வொரு மொழி பேசினாலுமே காமனா இருக்கிறதுனு பாத்தா எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு ஓட்டிலா அதுக்கு வந்துட்டு என்ன பண்னாவ்ணு குறைஞ்சபட்ச ஒரு பன்னெண்டாவது வகுப்பு வரைக்குமாது படிக்க விருப்ப இருக்காப்பானு கேளுங்க ஆ அப்டி விருப்ப இருந்துனா ஏனால ஓரளவுக்கு படிக்கணுலே அப்டி இல்லனா ஆங்கில வகுப்புகளுக் கிலா இப்பலேந்தே அனுபுவீங்க என்னோட தம்பியுமே என்ன பண்ணா வெளிநாட்ல ஒரு சமையல் வேலைக்கு தா போயிருக்கா நல்லா சமைக்கிறா ஆனா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாம ஒரு லாங்குவேஜிலா இங்கிலீஷ் ஒரு ப்ளோவா பேச மாட்டா அதனால என்ன பண்ணுவாங்க அவ போயி மூணு வர்ஷ ஆகிமே இன்னமே கிச்சன்ல பேக்கிங்கு அங்க கிச்சன்ல எடுத்து குடுக்கறது மட்டுந்தா வச்சிருக்காங்ளோஞ்சி ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு இந்த மார்லா குடுக்க மாட்றாங்க அப்டில வேல பாத்தா வந்து நறைய டிப்ஸ்லா கிடைக்குமா நல்ல லாங்குவேஜ் புளோர்ந்தா சேல்ரியு கூட கிடைக்குமா அந்த மாதிரி கஷ்டப்பட்றால
ஆமா கண்டிப்பா நம்ம ஒரு மொழி வந்து தா ரொம்ப முக்கியமா இருக்கு அதுலயு நீங்க பொதுவா உள்ளது இங்கிலீஷ் வந்து எல்லா எடத்திலியுமே பிரபலமா உள்ள பேசக்கூடிய ஒரு மொழி தா அது நீ கத்துக்கணுந்தா இவனுமே வந்து கோச்சிங் கிளாஸ் இங்கிலீஷு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு இது மாரி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கா ஏனா அவனுக்கு வந்து அந்த துறை சே தேர்ந்தெடுக்கணு அப்டின் விருப்பப்பட்டுட்டாங்கறப்ப நீங்க சொல்ற மாரி அதுக்கு என்னனம தேவ படு மா அப்டிங்கறது இப்பய்லர்ந்து அவன அறிவுபூர்வமா தயார் படுத்திட்டுதா இருக்கோ எங்க குடும்பத்துல உள்ளவங்களு
ஆ பெரிய பைய என்னாய் இந்தியாவுல இருக்காங்க அனா அவுங்க வந்து அரசு வேலைக்கிலா போற திட்டம் இருக்கா இல்ல தன் ஒரு இன்ஜினியரிங்க அந்த மாரியா இல்ல ஏதாவ்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற ஐடியா இருக்கா
இல்ல அவ வந்து மருத்துவ துறைய தேர்ந்தெடுத்திருக்கா அந்த மருந்து சம்பந்தமா உள்ளது லேப் அசிஸ்டன்டு இல்லேனா ஆ பி ஃபார்ம் பார்மசி சைடு மருந்தகம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறே அப்டின் சொல்லியிருக்கோ
நிச்சயமா அப்ப அவுங்களையு வந்துட்டு நுழைவு தேர்வு லா எழுதி பாக்க சொல்லுங்க நீட் எக்ஸாம் கூட எழுதி பாக்லாலா முயற்சி பண்ணாங்களா
அது இன்னு முயற்சி பண்ணல அது கொஞ்ச கோச்சிங்லா வேணு அப்டினு சொல்லிட்டு இப்ப இல்ல ஆ இந்த மாரி சின்ன சின்ன மருந்தகம் சார்ந்த படிப்புக்குமே வந்து நீட் எக்ஸாம் தேவப்படுமா
இல்ல மருந்தகம் சார்ப்பதுக்கு தேவப்படாது ஏனா நம்ம பெரிய விஷயத்துல முயற் சி பண்ணம்ன தானே சின்ன சின்னது அப்டிங்கிறதுக்காக சொன்ன இல்ல அவுங்களுக்கு நீட் எக்ஸாம்கிலா வந்துட்டு ரொம்ப ஒரு எஃபோர்ட் போட்டு படிக்கிற ஐடியா இல்லனா பி ஃபார்ம் படிக்கிலா இல்ல டி ஃபார்ம் போட்லா இல்ல ஃபார்மசிலா பண்ணும் போது என்னனா ஒவ்வொரு அரசுல வந்துட்டு இட ஒதுக்கீடு இருக்கு ஒவ்வொரு காலேஜ்லயுமே ஒரு எப்டினா ஒரு மார்க்கு அடிப்படையிலயு செரி நம்ப ஒரு இனம் ஒரு ஜாதி அடிப்படையிலயு செரி ஒரு இட ஒதுக்கீடுகள்லா இருக்குல்ல அந்த மாதிரில கெடச்சுதுனா நம்ப ஒரு பாதி பீஸு கட்டனா போதுங்கிற மாதிரி இருக்கு ஆ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்லாம்ல உம்
கண்டிப்பா அதுவு முயற்சி பண்ணிட்தா இருக்கோ ம அரசு மருத் துவ கலை கல்லூரி மருத்துவக் கல்லூரிலேலா அலகேஷன் போட்ருக்கோ அ எப்டினா இவனுக்கு பி எஸ் சி நர்ஸ் ர்சிங் பண்ணனு இது மாதிரி துறையில சேந்து படிக்கணு அப்டின்னு ஒரு ஆச நா கேட்டே ஆண்களு நர்சிங் துறையில சாதிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க ஒனக்கு அந்த விருப்ப இருக்குன்னு நா பாராட்டுருக்க செல நேரத்துல எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அததா சொல்லிருக்காங்க சரி படிக்க வப்போ அப்டின்னு அது படிச்சா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு இ யூஸ் ஃபுல்லா இருக்குமா
நிச்சியமா பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல நல்ல ஒரு படிச்சுட்டு நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு நல்ல ஒரு திறமையாவவு இருந்தாங்கன்னா பெரிய பெரிய மருத்துவமனைகளெல்லா வேல பாக்கலாம்ல அப்டியே வேல பாக்கலனாலு கூட அ சொந்தமா கூட நம்ப சைடுல்லா வந்துட்டு அவ்ளோவா மெடிக்கல்லா கெடையாது தானே ஒரு மெடிக்கல் வச்சுட்டு கூட எதாவது ஒரு டாக்டர் வர மாதிரி அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணிட்டோம்னா அதுல கூட நல்ல இன்கம் கெடைக்கு தானே
ஆமா இந்த மருத்துவத்துறை சார்ந்த படிப்புல மட்டு பி ஃபாம்னு சொல்றோம்ல அ மருந்தகம் சார்ந்த துறையில நம்ப படிச்சாலு நமக்கு ஒரு வருமானம் வருமா நம்மளோட சர்டிஃபிகேட் இருக்குல்லயா நம்ம அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கோ அப்டின்னுட்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்குமே ஒரு வருமானம் கெடைக்கு அப்டின்னு நா கேள்விப்பட்டிருக்கே மருந்தகங்கள்ல
ஆமா நல்ல விஷயதா கேள்வி பட் நானுமே கேள்விப்பட்டிருக்கே ஒரு சில எடங்கள்ல அப்டி நடக்குதுன்ட்டு ஒரு மாரி சம்பாதிக்கிறாங்கன்னு ஆனா நம்ப சம்பாதிக்கிறதுல்லா அடுத்து இப்போ வந்து பிள்ளைக்கு ஆனா நம்ப பக்கத்துல நம்ப பகுதிகள்ல அந்த மாதிரி படிப்பு இல்லதான ரொம்ப போய் தங்கி படிக்கிற மாதிரி இருக்குமே ஏனா ஹாஸ்டல் ல படிக்கல்லா ஒத்துக்கிட்டாங்களா
ஆ ஹாஸ்டல்ல தா படிக்க வெக்கலானு இருக்கே ஏன்னா வெளி பழக்க வழக்க அப்பதா தெரியு தனிப்பட்ட தனியா எதையுமே கையாளணு அப்டிங்கற ஒரு திறன் வந்து அவுங்களுக்கு வெளியில கொண்டுட்டு வரணு அப்டிங்கிற ஒரு குறிக்கோள்ல நா வெளியூர்லதா படிக்க வைக்கலா அப்டின்னு இருக்கே ஒரு பெரிய நகரத்துல
ஆனா கொஞ்ச செலவு தா ஆகணு அதெல்லா வேற நீங்க மேனேஜ் பண்ணணுல ஏன்னா ஹாஸ்டல்ல வந்து படிக்கிறாங்கன்னா என்னதா நம்ப அரசு இட ஒதுக்கீட்டுல கெடச்சாலுமே வந்து ட்டு பாதி பீசு வாங்கி ட்டு தா நம்பள வந்து வச்சுக்கிறாங்க அதனில ஹாஸ்டல்ல வந்து தங்குற செலவு சாப்பாடு செலவு எக்ஸ்ட்ரா புக்கு அந்த இந்ததுன்னு ஒரு நல்ல அமௌண்ட் செலவாயிடு கொஞ்ச ஒரு மூணு நாலு வரு சத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறோ கூட புள்ள வேலைக்கு போய்ட்டா எல்லா சமாளிச்சுக்கலாம்ல
ஆமா கண்டிப்பா என்ன பண்றது கொஞ்ச கஷ்டப்பட்டுதா ஆகணு பிள்ளைங்களுக்காக நம்ம செஞ்சுதானே ஆகணு ரெண்டாவது அவளுக்கு வந்து இட ஒதுக்கீடுல ஆ கொஞ்ச ஃபீஸ் இதெல்லா கொஞ்ச கம்மி பண்ணிக்கிறே அப்டின்னு சொல்லிரு அதுவு கொஞ்ச எங்களுக்கு வசதியா இருக்குறதுனால வெளில சேக்கலா அப்டின்னு ஒரு முடிவெடுத்துருக்கே
நிச்சயமா ஒரு ஏனா பிள்ளைங்களுக்கு விருப்ப உள்ளததா படிக்க வெக்கணு அவுங்கள படிக்க சொல்லுங்க அந்தந்த அவுங்க விருப்பப்பட்ட துறைய தேர்ந்தெடுத்து முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்க அப்டி அவுங்க விருப்பப்பட்ட இதுல சீட்டு கெடைக்கலனா கூட அதோட மன தளர்ந்துர கூடாது வேற கெடச்சாலு அடுத்து என்ன ஆப்ஷன்னு இன்னொன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க இது இல்லன்னா அது அப்டின்னு ஏன்னா நம்ப எதிர்மறையா சொல்றதுல்ல இப்ப ஒண்ணு இல்லன்னா அப்டியே அவுங்க ஏமாத்தத்துல முடிங்கி போயிட கூடாதுல்ல அதே மாதிரி கல்லூரிகளுமே ஒரு இரண்டு மூன்று கல்லூரிகள் தேர்ந்தெடுத்து அனைத்துலயுமே நீங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுடுங்க
அப்டி தா போட்டு வச்சிருக்கோ ஒரு காலேஜ் இல்லனா கூட இன்னொரு ஒரு கல்லூரியில எட கெடைக்குறதுக்கு வாய்ப்புருக்கு அந்த ஆ அந்த தொகையல்லா கூட கொறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னு நாங்க ஒரு ஒரு சில கல்லூரிகள் தேர்ந்தெடுத்து விண்ணப்பங்கள் போட்டு வச்சிருக்கோ அதோட இல்லாம இந்த போட் டுளுக்கு தயார்படுத்துற மாதிரியான சூழ்நிலையும் உருவாக்கணு அப்டின்னு சொல்லி வச்சிருக்க இந்த டைப்ரை ஜிகே அப்ளை பண்றது இதெல்லாமே கூட படிக்கணு அப்டிங்ற அந்த ஒரு ஆர்வமு இருக்கு எங்க பசங்கள்ட்ட
நிச்சயமா அதையு பண்ணணு ஏன்னா வந்துட்டு நம்ப நெறைய பேரு பாத்தீங்ளா நெறைய இன்ஜினியர் டாக்டர்ல்லா இன்ஜினியர்ஸ்ல்லா கூட வந்துட்டு அவங்க படிச்ச துறைய விட்டுட்டு வேற துறைகள்ல இந்த காலத்துல வேல பாக்குறாங்கல்ல பெரும்பாலான அரசு வேலை பாக்குறவங்கல்லா வந்துட்டு இப்பெல்லா இஜ்ஜினியரிங்கல்லா பாக்குறாங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஆ ஒவ்வொருத்தவங்களு வேற துறைகளுக்கு மாறிட்டு தா இருக்காங்க அதனால போட்டித் தேர்வுக்கு தயார் பண்றது நல்லதுதா நிச்சயமா டைப்பு வேணு ஏன்னா என்னோட சொந்த அனுபவத்துல நா காலேஜ் படிக்கைல நா என்ன பண்ண காலேஜ் வந்துட்டு ஒரு மூணு மணிக்கெல்லா விட்டுடுவாங்க நா போய்ட்டு மத்த பசங்கல்லா என்னோட சேந்த ஒரு நான்கு பேர் என்ன பண்ணாங்கன்னா டைப்பு கிளாஸ் போறே தமிழ் டைப்பிங் காத்துக் போறே இங்கிலீஷ் டைப்பிங் கத்துக்க போறேனு சொன்ன அப்ப எனக்கு யாரு சொல்லி கொடு க்கவு ஆளில்ல நா என்னடா இந்த காலத்துல போய் டைப்பிங் கத்துக்கறாங்க அப்டின்னு அவங்களல்லா கிண்டலா கேவலமா நெனச்சிட்டு நா போயி கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ்ல்லா படிச்சே அதுல போய்ட்டு தமிழு இங்லீஷு படிச்சே படிச்சுட்டு வந்து இப்ப நா கவர்மெண்ட் எக்ஸாம்கெல்லா போட்டி தேர்வுக்கெல்லா பாக்கையில பாத்தா கம்யூட்டர் சர்டிஃபிகேட்டுகெல்லா அங்க வேல்யூவே இல்ல அதுவு அந்த சர்டிஃபிகேட்க்கு சுத்தமா வேல்யூவே இல்ல கவர்மெண்ட்ல ஷிப்டே இல்லன்டாங்க இந்த டைப்பிங் படிச்சவங்கல்லா போயிட்டாங்கப்பா உள்ள நா வந்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து அந்த வேலக்கி உள்ள போக முடியல ஒரு இன்டர்வியூல்லா வப்பாங்கல்ல அந்த லெவலுக்கு போயு வேல கெடக்காம திரும்பி வந்த அப்ப ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு டைப்ப முடிச்சு வச்சிருந்தொம்னா வேலக்கி போயிருந்துக்லாமே அப்டின்ட்டு
அதும் சரிதா நம்ம எந்த விஷ்யத்த அலட்சியப்படுத்துறோமோ அதெல்லா இப்ப வந்து ரொம்ப முன்னுரிமை குடுக்குறாங்க ரெண்டாவது நீங்க சொல்றப்ப அப்ப டைப் கத்துக்கிட்ருந்தோம்னா ரொம்ப கம்மியான செலவாயிருக்கு இப்ப வந்து ரொம்ப அதிகமான செலவாவுது
அதுவு நம்ம தனியா போ முடியாதுல்ல அப்ப படிக்கிற காலத்துலயே சேந்து ஒரு எடத்துக்கு போறோ இப்ப ஒரு காலேஜ்க்னா காலேஜிக்கு பக்கத்லயே எப்டி இருந்தாலு இப்ப வந்து காலேஜிகளுக்கு பக்கத்லயே ஒரு கிலோமீட்ரோ ரெண்டுகிலோமீட்டர் தூர த்துலயோ டைப்பு கிளாஸ்லா இருக்கு அப்டியே படிச்சிட்டு வந்துட்டா பிரச்சன இல்ல நம்ம இந்த வயசுக்கு போனோனு வச்சுக்குங்க ஒரு எடத்துக்கு இங்கேந்துக்க அவ நம்ம கெளம்பி ஒரு பஸ்ஸு செலவு பண்ணி இல்ல ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போனொம்னா அது ஆவாது நமக்கு அப்டி நேரமு ஒதுக்க முடியாது அதனால படிக்கும் போதே மத்த மத்த விஷயத்தயு கத்துக்கிட்டா நல்லதுன்னு நெனக்கிற
கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தோழி ரொம்ப நன்றி தோழி
நன்றி